வணக்கோ தோழி
கேக்குது கேக்குது அன்பா
செரி செரி நண்பா என்ன நண்பா கால் பண்ணு
ஆமா நண்பா நா ஒண்ணும் எடுக்கல நண்பா
அது என்ன விஷ்யோனா நண்பா இப்போ நம்ப வீட் இல்ல லைப்ரரில ஸ்கூல்ல காலேஜ்ல பழைய அலமாறிலெலா தூசி புடிச்சி கெடக் கிறா ஒரு புத்தகங்களெல்லா பாத்தா காகிதங்கள சேத் து கட்டி வச்ச ஒரு பொருள் மாதிரிதா தெரியு ஆனா ஒரு நாள் திடீர்னு உலகத்துல இருக்குற எல்லா புத்தகங்களு உயிரோட ஏஞ்ச்சி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகுனு யோசிச்சுப்பாரு ஒன்ன புத்தகோ காடி மட்டு இல்ல அது ஒரு மனிதனோட சிந் ஆமா சின்ன நேரோ ஒரு வருடோனு நா ம் வாழ்ந்த ஒருத்தனோட சிந்தன ஒரு நேரோ ஆயிரோ வருடம் முன்னாடி வாழ்ந்தா ஒரு கனவா கூட இருந்துருக்கலா பா சில நேரோ ஒரு விஞ்ஞானியோட ஆயுள் முழுக்க அந்த உழைப்ப அவங்க அந்த புத்தகங்கள்ல காம்ச்சிருக்காங்கபா சில நேரோ ஒரு கவிஞன் மனசு அதனாலதா புத்தகங்கள் பேச ஆரம்புச்சா ஒலகத்துல இருக்குற மிக பெரிய ஒரு கான்வர்சேஷனா மாறிடுவ நண்பா
கண்டிப்பா இது உண்ம நண்பா இப்போ நீ கற்பன பண்ணி பாரு ஒரு பழைய நூலகத்துல இருக்குற ராத்துரு பன்னண்டு மணிக்கி எல்லா புஸ்தகங்களு பேச ஆரம்மிச்சுச்சுன்னா அப்போ வரலாறு ஃபுக்கு ஒரு பக்கொ நின்னு நா பேரரஸ் உருவாக்க உருவானதையு அழிஞ்சதையு பாத்துருக்கன்னு சொல்றது அப்புறோ இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட ஃபுக்கலா என்ன பண்ணு ஒரு பக்க நின்னு மனுஷ எப்படி இருட்டுல இருந்து அறிவுக்கு வந்தா அப்படின்னு அது பேசு அப்புற இந்த நாவல் ஃபுக்கல்லா இருக்குல்ல அது ஒரு ஃபுக்கா நின்னு பேசும் நீ வாழாத ஆயிர வாழ்க்கய நா வாழ்ந்திருக்க அப்டின்னு அது சொல்லு அப்பற அந்த லைப்ரரி பகுள்ள நிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆயிரோ காலங்களுக்கோ ஒரு நேரத்துல பேசுற மாதுரி இரு
நீ யூஸ்வலா வந்து ஒரு வியப்பான விஷ் ஓண்டா என்னா தெரியுமா ஒரு மனிதன் வாழ்ற வாழ்க் ரா அதிகபட்சோ இருவத் து இல்ல என்பது இல்ல தொண்ணூறு வருடொ இருக்குலான்டா ஆனா ஒரு புத்தகோ அது நூற்றாண்டுகள கடந்துலா வாழு ஒருத்த எழுதி எறந்துட்டானாலு அவரோட சிந்தன வந்து புத்தகத்துல்ல உயிரோட இருக்கு கற்பன செஞ்சுப்பாரு ஐநூறு வருஷோ பழைய ஒரு புத்தகம் பேச ஆரம்பிச்சா நா எழுதப்பட்ட ப்போ அந்த நாட்டோட வ ரைப்படம் வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றது நா எழுதப்பட்டப்போ அந்த நாட்டோட தொழில்நுட் போ வந்து கிடையாது சொல்றது அதயாச்சு ஒரு புத்தகோ ஒரு டைம் மிஷின் மாரிடா
ஆமாடா அதனால தா எனக்கு பொ ஃபுக்கு வந்து ஒரு பொருள் மாதுரி தோணாது ஒரு அது ஒரு ஹோட்டல் மாதுரி தோணு நீ ஒரு புஸ்தகத்த தொறக்குறப்போ உண்மையிலேயே ஒரு கதவ தொறக்குற மாதுரிதா ஃபீல் ஆகு ஒவ்வொரு ரூம்ல உக்காந்துகுட்டு போகலா ஆனா ரோமானிய பேர் போகலா யூ ஷேட் மார்ஸ் காலனி போகலா கடலுக்கு அடியில போகலா இந்த ப்ளேப் கோல் பத்தி கத்துக்கலா அதாவுது ஒரு புத்தகஉள்ள நகரமாக உலக முழுக்க கூட்டிட்டு போயி காற்றுற ஒரு வாகன மாதுரி நண்பா
அதுவு சரிதாண்டா நீ இந்த மாரி விஷ்யங்கள்ல்லா கற்பன பண்ணிப்பாருங்க ஒரு பழைய ஸ்கூல் டெக்ஸ் ஃபுக் பேஸ் ஆராமிச்சா அது சொல்லு என்ன படிச்சே டாக்ட்ரா ஆவாங்க ஆனவங்கல்லா இருக்காங்க இன்ஜினியர்ஸ் ஆனவங் இருக்காங்க டீச்சர்ஸ் ஆனவுங்ளு இருக்காங்க விஞ்ஞானிகள் ஆனவங்களு இர்க்காங்க சொல்லு அதாவ்த் அந்த ஃபுக்குக்கு தெரியு அதோட பேஜ்ல இருந்து சில லைன்ஸ் ஒருத்தரோட வாழ்க்கையை டைரக்ஷன்யே மாத்து கேக்கணுட்டு ஒரு சின்ன அடி ல்லா அது யாரோ ஒருத்த தன்னோட வாழ்க்கேலே ஒரு தூண்டுகோலா எடுத்துக்கிட்டு வாழ்வா நண்பா ஒரு சின்ன வரைபடம் வரைவாரு ஒரு ட டய்க்ராம் மார்ருக்கு யாரோ ஒரு அது அவனோட வாழ்க்கியே மாற்றக்கூடிய ஒரு சில விஷ்யங்களா இருக்கு நண்பா
ஆமா நம்பா இத விட ஒரு ஒரு எமோஷனல் ஆனது என்ன தெரியுமா இப்போ சில புக்கு ரொம்ப பிரபலமாருக்கு ஆயிரம் பேர் படிப்பாங்க ஆனா சில புக்கு ஒரு மூளையில தூசி படைஞ்சு இருக்கலா கற்பனை பண்ணி பாரு அந்த புக்கு அ அந்த அந்த புக்கு பேச ஆரம்பிச்சா என்ன சொல்லு நா கூட யாரோ ஒருத்தனோட பல வருஷோ உழைப்பு தா அப்டினு சொல்லு என்ன எ என்ன எழுதிருக் இருக்குறாங்க யார யாரோ லேட் நைட் கண்ணு முழுச்சிருக்காங்கனு சொல்லு என்னை யாராவ்து திறந்து படிக்க காத்துக்கிட்டுருக்கே அப்டீனு சொல்லு அப்புறோ அப்புறோ நண்பா அந்த ஐடியாவே கொஞ்சோ சோகமாதா நண்பா இருக்கு
நீ சொல்ற செரிதாண்டா என்ன ஒரு ஒரு புத்தகோ ஒரு பெரிய கனவு ஆகறது ச்ச் இல்ல யாரோட ஒருத்தனோட மனசு இல்ல ஒரு சின்ன ஸ்பார்க் பண்ண ஒரு லைப்ரரியோட கார்னர்ல இருந்து ஒரு புத்தகோ அ ஒரு மாணவன்க்கு எடுத் படிக்கிறா அந்த புத்தகத்துல இருக்கிற ஒ ரு ஐடியா அவனோட வாய்ஸ் கேக்கூட மாட்டோண்டா அப்போ அந்த புக்குக்கு ஒரு உலக சாதனை மாதிரி இருக்கூ
ஆமா நண்பா இன்னொரு விஷ்யோ யோஸ்ச்சு பாரு ஒரு சோசியல் மீடியால பல போஸ் பல போஸ்ட்டு சில மணி நேரத்துல மறஞ்சுடு ஆ அப்றோ அந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல்லா சில நாள்ல மறஞ்சுடு ஆனா ஒரு நல்ல புக்கு அது தலைமுறையு தலைமுறைக்கு கடந்து போவு நண்பா உன் தாத்தா படிச்ச புக்க நீ படிக்கலா நீ படிச்ச புக்க உ பேர படிக்கலா அதாவது மனுஷே நேரத்த வெள்ள முடியாது ஆனா அவனோட யோசனைகல்லா சில நேரோ அந்த புக்கு வந்து புக்கு மூலியமா அந்த நேரத்த கடந்து போய்டு நண்பா
ஆமா ஆமா நண்பா நீ சொல்றது கரக்டுதா ண்பா நீ இந்த மாரி ரி விஷயங்கள கற்பன பண்ணிப்பாரு உனக் க்கத்துல இருக்கற எல்லா புத்தகமு ஒரே மேடைல நிக்குதுன் வெச்சுப்போ அப்போ அதுலா சொல்லுது ஒண்ணு வந்து நா வரலாறு புத்தகம் னு சொல்லு ம் கடந்த காலத்தல்லா பாத்துருந்தே னு சொல்லு ஒண்ணு வந்து நா வந் து ஆங் இது சயின்ஸ் புக்ணு சொல்லுவ நண்பா அறிவை நான் பார்த்துருக்க அப்டின்னு சொல்லு ஒரு புத்தகோ வந்து நா கதை புத்தகம்ன்னு சொல்லுது கற்பனை தா நா பாத்தது பாதி பாத்தே அப்டின்னு சொல்லு ஒண்ணு வந்து கவிதை புத்தகம்னு சொல்லு மனிதன் உணர்ச்சிகள நா வந்து பாதுகாத்தே அப்டின்னு சொல்லு அந்த ஸ்டேஜ்ல நிக்கிற மனுஷனுக்கு புரியு இது நாகரீகோ இத வந்து கட்டினது கல் மண் இரும்பு மற் மட்டு இல்ல உனர் ன ஐடியாஸ் சொன்னா அப்படின்னு சொல்லி நண்பா
ஆமா நண்பா அதுதா ஒரு சிட்டி அந்த சிட்டி அழியலா அப்புற ஒரு நாகரிக மறைஞ்சு போலா ஒரு பெரிய கட்டிட இடிஞ்சு போலா ஆனா ஒரு யோச னை உள்ள ஒரு புக்கு குள்ள ஒரு எழுதப்பட்டுள்ள அது பணத் தலைமுறைய உயிரோட இருக்கலா அதனால உலகத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர் கோல்ட் இல்ல ஆயில் இல்ல டைமண்ட் இல்ல அறிவு இல்லைன்னா கூட ஒண்ணுமே இல்ல நண்பா புக்குதா நண்பா வேணு
சொல்றதும் உண்மதாண்டா இதெல்லா யோசிச்சா ஒரு விஷயம் புரியுது ஒருப் புத்தகத்த திறக்கறது சாதாரண விஷயம் மாதிரி தோணுலா ஆனா உண்மையிலயே நீ ஒரும் மனிதனோட மூளைக்குள்ள நுழையிற அவ பாத்த உலகத்த நீ பாத் ர அவ யோசிச்ச அவ யோசிக்கிற அவன் கேள்வி கேட்கிற அவ கனவுகுள்ள வந்து நீ சந்திக்கிறடா
ம், ஆமா நண்பா சரியா சொன்னடா அதனால ஒரு நாள் உலகத்துல இருக்கிற எல்லா புகழு பேச ஆரம்பிச்சா அவங்க தங்கள பத்தி பெருமையா பேச மாட்டாங்க நண்பா அப்பறோ பேஸ் கவுண்ட் பத்தி பேசமாட்டாங்க கவர் டிசைன் பேச மாட்டாங்க அவங்க ஒரு விஷய சொல்லதா அவங்க விஷயந்தா சொல்லும் ஒரு மனுஷ ஒரு வாழ்க்கைதா முடியு ஆனா என்ன திறந்தவ ஆயிர வாழ் க்கைகள வாழ முடியு ஏன்னா காகிதங்கள்ல நா சேமித்து வைக்கப்பட்ட ஒரு மனித அனுபவோ அப்டின்னு சொல்லு நண்பா இது
நீ சொல்றதும் சரிதா நண்பா அதே மாரி புத்தகங்கள்லா வந்து பேச ஆரம்பிச்சா பல பேருக்கு நேரோ வந்து ரொம்ப எளிதா வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலா நண்பா அது அதோட வரலா அதோட இந்த அனுபவத்தா இது மக்களுக்கு சொல்லி தர முடி து அந்த மக்கள் வந்து உக்காந்து அத படிச்சு நேரத்த விரையமாக்க மாட்டாங்க நண்பா பல பேர் வந்துட்டு இன்னு நறைய விஷ்யங்கள்ள ஸ்கிலுதா கத்துப்பாங்க நண்பா
ஆமா ஆமா அதுதா இப்போ நா கூட நானு எனக்கு கல்லூரி படிக்கிற டைம்ல காலேஜ் படிக்கற ஸ்கூல் படிக்கிற டைம்லா இந்த புக்குங்கல்லாம் குடுத்தோனே அந்த பருவம் முடிஞ்சோடனே எப்பதா காகித கடக்கு இத போட்டு காச ஆக்கி சாப்புட்லா அப்படிலா தோணு நண்பா ஆனா இன்னக்கு இந்த ஃபுக்க பத்தி நீ படிச்சு இன் எனக்கு சொன்னதுலேருந்து எனக்கு அந்த நா ஏ அப்டிலா பண்ணே எனக்கு ஃபீல் பண்ண வெக்கிற நண்பா இன்னக்கு நீனு
சரிதா நண்பா நாம எனக்கு அது ஒரு சாதார்ண புத் புத்தகமா தெரியலம்பா ஆனா இந்த புத்தகம் ஒருத்தரோட வாழ்க்கய வந்து ரொம்பவே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு நண்பா அதே மாதுரி ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷன வந்து து இன்னுமே அறிவாளி ஆக்கற்து இது ரொம்பவே ஒரு முக்யமான விஷ்யோ தமா
கண்டிப்பா நண்பா இப்போ அந்த காலத்துல இப்ப இருக்குற மரி இந்த டெக்னாலஜ் ஜி இல்ல அந்த காலத்துல இருந்தது இந்த மாரி ஒரு ஒரு கோலோ ஒரு பேப்பருதா நண்ப அத வெச்சு உள்ள அதுல வெச்சு நம்மளுக்கு இவ்ளவு புஸ்தகங்கள் எழுதி குடுத்துருக்காங்கனா அப் நம்ப்ளுக்கு எவ்ளோ மதிப் பு குடுக்குணு நண்பா
நீ சொல்றது சரிதா நண்பா சரி நன்பா நம்ம நாளக்கி பேசலா நண்பா
சேர் நாளக்கி பேஸ்லா நண்பா